கொங்க உம் நல்லாருக்கிங்ளா
ஆஹ் நல்லாருக்கே நீங்க எப்டிருக்கிங்க
உம் நல்லாருக்காங்க வீட்ல நல்லாருக்காங்களா ஆம் உம் நைட் தோஸ் மத்தா சுடனு ந மதியமேம் என்னாது கீர கொழம்பு பண்ணி வச்சுக்கிறன் சப்பாத்திக்கு இல்ல கீர கொழம்பு வந்து சப்பாத்தி எனக்கு எங்க ஹஸ்பண்டுக்கு வந் து எங்க வீட் வீட்டுக்காருக்கு வந்து கால்ல தக்காளி சட்னி பண்ண அதே நா வீட்டுக்கு வச் பசிச்சா தோஸ சாப்ட்டுக்குவாங்க
ஓகே காலைல பண்ண தக்காளி சட்னி நைட்டுக்கு வெச்சா எப்படி அது ஹெல் தியா இருக்கு
இல்ல காலைல அ ஃப்ரெ ச வெச்சுதான நாங்க எப்பமே அந்த மாதிரி சாப் செஞ்ச சேத்து வெச்சுருவோ கொஞ்
ச்சதான் நீங்க வெளிய வெச்சிருக்க மாட்டிங்க இல்ல ஃபிரிஜில தான வெச்சிருப்பீங்க கரெட்டா ஹலோ கேக்குதுங்களா அ அதான் பிரிஜ்ல எத்தானே வெச்சிருப்பீங்க அ
கொஞ்சோ முன்னாடி எத்து வெச்சிட்டு லைட்டா சூடு பண்ருவ
ஓ அதுமே ஹெல்த்து கெடையாது அப்பப்போ சூ
ஹீட் பண்ட்டோம்னு சும்மா வெச்சு அப்டிதா சோ என்னைக்கே ஒரு நாள் தான் அப்ப சட்னி பண்ணோ ஆவு
ம்
பொன் இல்லன்னா உங்க தங்கை வீடுக்குதுங்க பக்கந்தா அங்கிருந்து எதனா த்துட்டு வந்துருவாங்க
ஓகே ஓகே சரி இன்னிக்கு இருக்கு இருக்கிற காலகட்டத்தில பணம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப தேவையா இருக்குது பணத்துக்கு க்காக தா எல்லாரோ வந்து ஓடு ஓ அதாவது எப்டி சொல்றது நாய் ஓடுற மாரி ஓடிட்டு இருக்காங்க அப்டின்ற மாரி
ம் ம்
அத பத் த நீங்க என்ன நெனைக்கிறீங்க
இல்ல பணம் இல்லாம இந்த காலத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது பணம் இருந்தா தான் நாய் கூட மதிக்குது இப்பல்லா ம் ஆனா பணம் இல்லாம ஒண்ணும் பண்ண முடி டியாது
ஓகே
உம்
இப்ப உங்கள பொறுத்த வரைக்கும் உங்களோட தே உங்களோட தேவைக் க்கி பணோ இருந்தா போதுமா இல்ல ஆடம்பரத்துக்கு பணோ வேணுமா
இல்ல இல்ல தேவைக்கு பணந்தா போதும் ஆடம் பற வான்ட்றதல்லா எங்களுக்கு இல்லை தேவைக் க்கி பணோ வேணும் படம் வேணும் அத
உம் சொல்லுங்க
உம் தேவைக்கு பணோ இருந்தா போதும் ஆடம்பரமா ஆட்றது அதெல்லாம் ரொம்ப அது வந்து ஒரு ஒரு கட்டம் வரைந்தான் அதை ஆட முடியும் அது வந்து தொடர்ந்து நிலைக்காதுல்ல உம் அதனால எப்பவும் போலிருக்குந்தா போல் ‌இருக்க முடியும் உம் உம்
என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பணோன்றது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடில்லாம் வந்து ஒரு பணோன்ற ஒரு பொருளே கிடையாது எல்லாமே வந்து பண்டமாற்று முறை தான் என் வீட்ல இது இருக்கு உங்க வீட்ல அது இருக் க்கு நீ அத குடு நான் இத குடு ரெண்டு பேரும் சந்தோசமா இருக்கலா அப்புன்னு க்ற மாரிதான் வந்து இருந்தாங்க பணோன்ற ஒரு ஒரு காகித தூண்ட எடுத்துட்டு வந்துட்டு நம்புளுக்குள்ள வந்து ஒரு பிரிவினைய உண் து பண்ட்டாங்க நீ வந்து பெரியவன் நான் வந்து சின்னவ நீ வந்து பணக்கா அ நா வந்து ஏ ய ஊங்க்கிட்ட எல்லா பொருளும் இருக்கு என்கிட்ட எந்த பொருளும் இல்ல
உம்
நீ நல்லா வசதியா இருக்க என்னால அந்த மாரி இருக்க முடில உன்ன மாரி நான் மாறணும் அப்புடின்னு சொல்ட்டு நாளுக்கு நாள் ஓட ஆரம்பிக்கிறாங்க சோ அந்த ஓ ப்றத விட அவங்க வந்து அந்த ஓட்றத் துல அவங்களோட அதாவது பணத்த நறையா சம்பாரிக்கணுன்னு யோசிக்கிறாங்களா போச்சி அவங்க உடல் ஆரோக்கியமா வச் வெச்சிகனுனு யாருமே இப்பதைக்கு இருக்கிறதுவங்ளு யோசிக்கறது கெடையாது
ஆமா
இப்ப வந்து பாத்தீங்னா அஹ் ஹஸ்பண்ட்டு வேலைக்கு போறாங்க அஹ் அப்ப கல்யாணத் துக்கு முன்னாடி பைய்ய வேலைக்கு போயிட்டுருக்கா கல்யாண ஆவுது கல்யாணம் வேலைக்கு போற பொண்ண பாத்து கல்யாணம் பண்றாங்க கல்யாணம் பண்ணி ரெண்டு பேரு வேலைக்கு போறாங்க அவங்ளுக்கு ஒரு கொழந்த பொறக்குது அந்த கொழந்த வந்து பாத்தீங்னா அது வந்து தனியாவே வளருது தனியாவே ஒரு ரெண்டு பேரு வேலைக் போயறாங்க யாரோ ஒரு கேர் டேக்கரோ இல்ல யாரோ ஒரு பாத்துகிற ஆள வந்து அவ்ங்ளுக்கு வெ ச்சிறாங்க ரெண்டு பேரு வேலைக்கு போயறாங்க அந்த கொழந்த வந்து அப்
இப்பதா அதுக்குனே ஒரு இது ஸ்கூல் நடத்றாங்கல்ல கொழந்தைங்ள விடறத்துக்னே ஸ்கூல் பாத் விதுனே ஸ்கூலு
அந்த அப்பா அம்மா அ அப்பா அம்மாவோட அரவணைப் பில்லாம வளருது அது வந்து ஒரு சைடு வளருது அந்த பசங்க நல்லா படிக்குதா படிக்கிலியா நேரத்துக்கு சாப்பிடறாங்களா அந்த வர்ர கேர் கிவ்வர் வந்து அவங்ள பாத்துக்கறாங்களா எதுமே வந்து அந்த அப்பா அம்மாக்கு தெரியாது
ஆமா
உங்ளுக்கு தேவையானது நாங்க பணத்த சம்பாரிச்சு வெக்கிறோ அப்டின்ற மாரிதா அவுங்க ஓடிட்ருக்காங்க இன்னக்கி சோ அந்த பச பசங்க வந்து தப்பான வழில போறதுக்கு நெறயா வாய்ப்பிருக்குது ஏனா அவுங்ளுக்கு வந்து அப்பா அம்மாவோட இது இது நல்லது இது கெட் ட்டது அப் அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டியோ இது இது நல்லது இது கெட்டது அப் அப்டின்ற மாரி சொல்லி வளக்றதுக்கு ஆள் யாரு இல்ல இப்ப வர்றவங்க கேர் கீவ்வர் மட்டு என்ன பண்ணுவாங்க அவங்ளுக்கு தேவ மாச சம்பளோ இல்ல இது சோ அவுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவுங்களுக்கு அவுங்ளுகென்ன மூணு வேல சாப்பாடு குடுக்கணு எங்கயு வெளிய போகாம பாத்துக்கணு இதா அவுங்களோட வேல
ஆமா ஆனா ஆஹ் ஆஹ் நல்லது கெட்டது அன்பு இதெல்லா குடுக்க முடியாது அவுங்களாலலா உம்
மிஞ்சி மிஞ்சிபோனா அந்த குழந்தை ஏதாவது தப்பு பண்ணுச்சு அவங்க முன்னாடி அப்படின்னா கோவத்தைத்தா காட் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது ஆமா அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை வந்து ஒரு தாய் தந்தை மேலேயே வந்து ஒரு வெறுப்பாயிடும்
ஆமா
வெறுப்பாயிட்டு நம்ம எதுக்கு படிக்கணும் நாம எதுக்கு இது பண்ணும் அப்படின்ற நெலைமைக்கு போயிடு ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல ஒழுங்கா படிக்கல ஒழுங்கா ஒழுங்கான ஒரு இது ஒரு நல்ல நெலமைக்கு வர முடியலைன்னுட்டு பாதது நம்ம எதாவது கேட்டோம்னா கூட என்ன சொல்லுவாங்கன்னா நீ பெத்த கடமைக்கு நீதா படிக்கி வைக்கணோ அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது எனக்கு படிப்பு வரலன்னா நா ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ற நெலமைல தா இன்னிக்கு இருக்குற பசங்களா இருக் இருக்காங்க எதுக்கு படிக்கிறோ எதனால படிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு இதுவே இல்லாம படிப்புதானேபார்த்துக்கலாம் அப்படின்ற மாரிதா இருக்கு
ஆமா நாங்கெலா படிக்கும்போது வேலைக்கு போம் ன்றது எண்ணத்துல தா படிச்சோ
ஆமா நா இன்னிக்கு இருக்கிற பசங்கலா வேலைக்கு போம் வேலைக்கு போணுமெல்லா அவசியோ இல்ல படிக்கணோ அவ்ளோதா டிகிரி வாங்கணும்ன்னு படிக்கிறேன் அவ்வளோதா எனக்கு வேலைக்கு போனா அவலல்ல வேலைக்கு போக ஏதோ ஒரு வேலைசெஞ்சிக்கலாம் இந்த வேலைக்கு தா போகணோலா அவசியம் கெடையாது எய்மே இல்லாம போறாங்க இப்போ இருக்கிற இதுவுல்லா
இப்போ நாங்க படிக்கும் போதெல்லா அப்பா அம்மா வந்து எங்கள நீங்க வேலைக்கு போகனோ உங்க சொந்த காசுலேநீங்களே சம்பாதிச்சு நிக்கணோ ஒருத்தவங்கள எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு தா எங்கள படிக்க வெச்சாங்க ஆனா எங்க சிட்டுவேஷன் நாங்க சென்னைல தா வேலை செஞ்சிந்தோம் ஆ எங்க சிட்டுவேஷன் நாங்க ஒரு டவுன்ல மாட்டிக்கணோ ஆனா அவுங்க வந்து எங்கள வேலைக்கே போகக்கூடாது அப்டீன்ட்டாங்க அதுல எவ்வளோ இது தெரியுமா ஒரு வேலைக் போ ந்தவங்க வேலைக்கே போவ கூடாது வீட்ல வீட்ல வேல செய்ணு த்தவங்களுக்கு வேல செய்ணுன்றது ஒன்னு ரொம்ப இது
உம் கண்டிப்பா ஏனா வந்து நம்ம நீங்க படிக்கும் போது ஒரு எய்மோட படிச்சிருப்பீங்க இது ஆகணு இப்டி இருக்கணு நம்ம கால்ல நிக்கணு இவ்ளோ சேவிங்ஸ் பண்ண னு இவ்ளோ இத பண்ணணு அத பண்ணணுன் ஒரு எய்மோட படிச்சிரு ப்பீங்க இப்ப நீங்க வந்து எதுவாந்தாலு உங்க ஹஸ்பண்ட டிபெண் பண்ணிதா இருக்கற மாரி இருக்கு உங்குளுக்கு எதாவ் தேவையா இருந்தாலு நீங்க அவர தா டி பண்ட் பண்ணணு அவுரோட இதுவு இல்லாம செல்ஃபா உங்களால எஞ்ச் எதுவுமே பண்ண முடியாது
அதுவே என் தங்கை வந்து அவ படிக்கிறா ப்ப அவ சொந்த கால் நிக்கிறா அவள வந்து சென்னைல குடுத்ததுனால அவ அ சொந்த கால் நிக் க்கிறா இப்ப அவளயே அவள வந்து கேள்வி கேக்க யாரு இல் ல அவ யாரையு டிஃபண் பண்ணுணுன்ற உம்
ஏனா ஒரு ஒருத்தருக்கூ என்னதா நம்ம வந்து ஒரு ஃபேமிலியா இருந்தாலு மே ஒருஒருத்தருக்கூ தனிப்பட்ட தேவைகள் இரு க்கு
ஆனா இ ர அப்பா அம்மா வந்து ரெண்டு பேரயுமே ஒழுங்க தா படிக்க வெ ச்சாங்க ரெண்டு பேருமே நீங் படிச்சி வேலைக் போணு அப்டின்ற ஒரு எதுலதா படிக்க வெச்சாங்க உம் அந்தம் ஆன தலையழுத்து எங்குளுக்கு இந்த மாரி மாறி ஸ் உம் அதுதா நம் படிச்சு புரோஜனோ இல்ல எல்லாருமே திட்றாங்க படிச் நீ இப்பொழுதுனு இல்லாமபோறியே அப்டின்ட்டு
ஒரு ஒருத்தரோட வாழ்க்க அந்த மாரி குறு குறு குறு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல மாறிடுது ஆமா
நெறய நெறய பெண்கள் இப்ப அந்த மாரிதா இருக்கு இருக்காங்க ஒவ்வொருத்தவ ஒரு சில வீட்ல தா அனுப்புறாங்க நெறய பெண்கள் படிச்சிட்டும் வீட்ல தா இரு இருக்காங்க ஒண்ணுமே இது பண்ணாம என்னய மாரி ஒண்ணுமே எதுவு பண்ண முடியாம இது பண்ணிட்டுமே வீட்ல தா இருக்காங்க ஆனா ஏந்தா இப்டி பண்றாங்கன்னு தெரில நெறய பெரு
ப்ச் அவுங்கல்லா வந்து எஜூகேட்டேடான ஆளுங்களா இருக்க மாட்டாங்க ஐ மீன் படிப்பறிவில்லாதவங்க தா அந்த மாரி பண்ணுவாங்க படிப்பறிவு இருக்குறவங்க அந்த மாரி பண்றதுக்கு வாய்ப்பு கம்மி
ஏங்க அவங்களு பி எட் எல்லா தா முடிச்சிக் அவங்களு வேலைக்கு போதல்ல நம்மளயு வேலைக்கு அனுப்பதல்ல அந்த மாரி ஒரு இது ஆ அதா நம்போ கொஞ்சோ சம்பாச்சாலும் நம்ப கா ச சொந்த காஷ்ல நம்பலே போல சம்பாரிகன்னு நம்ப நினைக்கோ ஆனா இங்கெல்லா அந்த மாரி இருக்க மாட்றாங்க அதுதா எனக்கு நெறய பேர் ன்ன என்னய மட்டு இல்ல நறய எடுத்துக்குங்க அந்த மாரிதா இருக்காங்க ஆனா
ஓகே ஓகே நறய பேர் என்னோட வாழ்க்க அதனால கெட்டு போது
ஆமா
வாழ்க்கன்றதுல எய்ம் வந்து அவங்களோட எய்ம் வந்து மாறிடு ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல அவ வந்து அமைதியா ஆயிடுவாங்க எந்த வித இதுவு பண்ண முடியாது அவங்களால
ம்ம்
எதுவா இருந்தாலு யாரானா ஒருத்தர டிபெண்ட் பண்ணணு எது வந்தாலு யாரனா ஒருத்தர கேக்கணு
ம் இந்த மாரி ந நறய குடும்போ இப்ப அந்த மாரி மாறி இருக்கு
ச் இப்ப இருக்குற இதுல வந்து பாத்தீங்கன்னா பணத்துக்காக என்ன வேணா பண்லா அப்டின்ற மாரியு இருக்கு ச் ஆமா இது தா வந்து நம்ம வந்து ஒரு ஒரு நம்ம மூதாதயார்லாம் வந்து ஒரு இது ஒரு வம்சா ஒரு வழியில வந்திருப்பாங்க இது நல்லது இது கெட்டது இது தப் இப்போ இது கரெக்ட் ட்டு எது அந்த பகுத்தறிவு தன்ம இருக்கோ இது நல்லது இது கெட்டது இப்டிதா இப் எப்டி வேணாலு வா வாழ்ந்தல்லான்னு வாழக்கூடாது இப்படிதா வாழணு அப்டின்ற மாரி இருக்கோ ஒரு நல்லது கேட்டது சொல்லி
உம் அதுவு அப்பா அம்மா அப்பா அம்மா வளத்துதிருந்தா நீங்க சொன்னா மாரி
உம் இப்ப வந்து நம்மல் தா யாருமே அ ஒரு கேர்கிவ்வேடு தானே வளக்கறாங்க அவுங்ககிட்ட அந்த பாசத்தையோ அன்பையோ நல்லதோ கெட்டதோ எதுவுமே எதிர்பார்க்க முடியாது
உம்
அப்டி இருக்கும் போது என்னன்னா நம்ம என்ன வேணா பண்ணலா நம்ம யாரு கேட்கறதுக்கு ஆள் கெடையா ஏன்னா அந்த கொழந்த சின்னதில இருந்து வளரும் போதே வந்து யாரும் கேக்கறதுக்கு ஆள் இல்ல இப்போ பெரியவன் ஆனதுக்கு அப்புறோ மட்டு என்ன கேட்டுறவா போறாங்க
உம் ஆமா ஆமா
அதனால அந்த மாரி கொழந்தைங்க வந்து ந நெறைய தப்பான வழில போது
உஹம் அத்தா நீங்க பஸ்ட் டாபி எடுத்தீங்கல்ல அப்பா அம்மா வளக்காம அந்த மாரிதா இது அந்த மாரி தா இருக்கு உம் இப்ப எங்கலதா அப்பா அம்மா வளத்ததுனால எயா அப்பா அம்மா கூட இருந்து கிட்ட இருந்து பாத்து பாத்து வளத்தாங்க
ஆமா
இதுதா இப்டிதா இருக்கணு
அட்லீஸ்ட் நல்லது கெட்டதாவது சொல்லி தருவாங் தவிட நல்லது கெட்டதாவது சொல்லி தருவாங்க ஆஹ் கேக்குது கேக்குது
கிட்ட வந்து பாக்குவாங்க படிக்கிறமான்னு பாக்குவாங்க இதெல்லா செய்வாங்க
ஏதாவது தப்பு பண்ணா மெரடுவாங்க அடிப்பாங்க திட்டுவாங்க
ம்
அந்த கேர்கிவர் கிட்ட நம்ம அதெல்லா எதிர்பாக்க முடியாது
ஆமா
ஹலோ ஹலோ
ஆ சொல்லுங்க சொல்லுங்க கேக்குது உங்களுக்கு கேக்குதுங்களா ஹலோ
ஆஹ கேக்குதுங்க எனக்கு ஒரு கால் வருது நா கால்
ஹம் ஆ சரி ஓகேங்க ம்